ஹலோ ஹலோ
ம் என்ன பண்றீங்க
அத நா தா சாப்ட்டு இப்பதா சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்கோ நீங்க என்ன பண்றீங்க
ம் நாங்களு சும்மாதா இருக்கோ சாப்ட்டு முடிச்சாச்சு என்ன சாப்பாடு
இங்க வந்து தோச தா நீங்க என்ன சாப்டிங்க
இன்னைக்கு கடைல வாங்கி சாப்ட்டோ
கடைலயா ஏதாவது விசேஷமா
இல்ல சும்மாதா வாங்கி சாப்டணு வெளிய சாப்டணு தோணுச்சு அதால பரோட்டாவு வு சிக்கன் கிரேவியு வாங்கி சாப்ட்டோ
அப்டியா இல்ல அடிக்கடி இப்டிதா கடைல சாப் டுவீங்ளா இல்ல
இல்ல இல்ல அ ரேராதா சாப் ப்டறது வெளிய சாப்பிடணு அப்டின்னுதோணுச் ச்னா வாங்கிக்கிறது இல்லனா ஏதாவது ம் பர்த்டே அந்த மாரி ஸ்பெஷல் அக்கேஷனுக்காக வேண்டி வாங்கிக்கிறது அது ஒரு என்ஜாய்மெண்ட் மாதிரி
சரி சரி
நீங்க கடைலல்லா வாங்கறது இல்லையோ
நாங்க பெரும்பாலு கடைல சாப்பட மாட்டோ ஏனா அங்க வந்து எப்டி செய்யறாங்களோ நல்லா தெரியல நல்லாதா செய்வாங்க இருந்தாலு நம்மளுக்கு நம்ம வீட்ல செஞ்சோனா கொஞ்சம் திருப்தியா இருக்கு நம்மல்லா செஞ்சா ஹெல்த்தியாவும் இருக்கு சுத்தமாவு செய்வோ அவங்க எப்டி செய்யறாங்களோ அப்படிங்கற ஒரு ஒரு மனசுல ஒரு இத இருக்கிறதுனால எப்பயே சாப்பிட மாட்டோ எப்பயாவது ரொம்ப ரேரா சாப்பிடுவோ
ஓ சரி சரி அது சாப்புண்ணுன் தோணும் போது அப்டி வாங்கிக்கிறது அப்டி ஒரு டயர்டா சோ சமைக்கிறதுக்கு ச சோம்பேரித்தனமா இருந்துச்சுதுன்னா அப்டி வாங்குறது அந்த ஹோ ட்டலுமே நம்ம பாக்குறோல்ல நம்ம ரெகுலரா நமக்கு பக்கத்துலயே கொஞ்ச கிளீனா பண்றாங்களா அப்டின்றது பாத்துதா வாங்குறோ
ஆ சேரி சேரி அப்பிடி சாப்ட்டா ஒன்னு பிரச்சன இல்ல முன்ன பின்ன தெரியாத எடத்துலல்லா‌ சாப்புடும் போது கொஞ்ச யோசிக்கணு
ஆமா அது கொஞ்ச பய இருக்கு‌ ‌அந்த ஹோட்டல்ல அந்த அஜினமொட்டோ
ஆமா
அந்த
ஆமாமா ஆமா அங்க டேஸ்ட்டு வர்றதுக்கா க அவுங்களுக்கு வந்து
ஆமா அது அந்த கலர் பொடி அஜினமொட்டொ எது சேப்பாங்களோ அப்டின் ற ஒரு பய இருக்கு அ எப்பவாது ஒரு தடவ சாப் புர்றது தானே அப்டி சொல்லிட்டு நம்மளே நம்ம
சேரி சேரி சேரி அப்டி என்னல்லா சாப்ட்ருக்கீங்க இது வரைக்கு
பரோட்டா இந்த சிக்கன் ஐட்டம்ஸ் முக்கியமா அந்த அசைவ உணவுகள்லா வெளிய போய் சாப்புறது பிடிக்கும் கொஞ்ச‌ அந்த வாசல்லா நல்லாருக்குல்ல அதுனால அப்டி சாப் புறது கொஞ்ச பிடிக்கு அப்றோ அந்த
இல்ல நீங்கது வீட் ல சமப்பீங்ளா இல்ல வேற யாரு சமைப்பாங்களா? ஆ
ஏ நாந்தா சமைப்போ அ ஒரு சில பொருள்கள் எங்க நா த்தனா சமையல்லா‌ எங்க நாத்தனார் நல்லா சமைப்பாங்க கொஞ்ச இந்த ஸ்நாக்ஸ் ஐ
இல்ல இல்ல அடிக்கடி வெளிய போறீங்கங்கிறதுனால ஒருவேள ஒங்கள்க்கு சமையலுக்கு ரெஸ்ட் குடுக்குறதுக்காகவா இல்ல அம்மா மாமியார் அந்த மாதிரி யாரா செய்றவுங்களுக்கு ரெஸ்ட் குடுக்குறதுக்காக போறீங்களோ அப்டின் கேட்டே
ஓ அப்டின் இல்ல எப்பவாதுதா நாங்களும் போறது நம்ப அடிக்கடி போறதுன் இல்ல அ எதாவ்து அது ஸ்பெஷல் அகேஷன் எதா பர்த்டே அ அப்றொ வீக்கெண்டுல போகணு அப்டின் தோணிச்சிதுன்னா அப்பறொ சேலரி வந்துச்சுன்னா போகணு அப்டின் தோணு அந்த மாதிரி டைம்ல போய்க்குவோ அப்டி இல்லன்னா ஹோட்டல்க்கு போகாம இந்த சின்ன சின்னதா அந்த தள்ளு வண்டி கடல்லா இருக்குல்ல அந்த மசாலா பூரி அதெல்லா சொல்றாங்கல்ல அ அந்த மாதிரி ஒரு அ ரெண்டு வாரத்துக் ஒரு மாச த்துக்கு ஒரு தடவ அந்த மாதிரில்லா பண்ணுவா போவொ ஆ அதுல எனக்கு இந்த கோபி மஞ்சூரியன் சொல்லுவாங் கள்ல கோபி மஞ்சூரியனு அ காளான் ஃப்ரையு ரொம்ப பிடிக்கு
சேரி செரி செரி அது இந்த ரோட்டு கட சைட்ல ரோட்டு கட ஸ்டை இதுல சைட்லயா
ஆமா ஆமா நீங்க
அந்த மஞ்சூரியன் அது சாப்டதில்ல இந்த காளான் அப்றமா பானிபு ரி‌ இந்த மாதிரி சாப்ட்ருக்கோ அது எப்பயாவதுதா
ம் அதுவ்மே அப்டி பாத்துட்டு கொஞ்சொ நல்லா சுத்தமா செய்றாங்களா சுத்தமான எடமா இருக்குதா அப்டி பாத்துட்டுதா போறது
ஆ செரி செரி
ப்பாங்க நீங்க தா சமைப்பீங்ளா இல்ல வேற யாரு சமைப்பாங்ளா?
எங்க வீட்ல நானு சமப்பே செல நேர எப்பயாவ்து வீட்ல இருக்கிறப்போ எங்க வீட்டுக்காரங்க சமப்பாங்க
ஓகே ஓகே யார் சமக்கிறது ரொம்ப நல்லாருக்கு
என்னைய கேட்டீங்கன்னா நா சமக்கிறதா நல்லா இருக்குன் சொல்லுவே ஆனா எனக்கே புடுச்சது வந்து எங்க வீட்டுக்காரங்க சமைக்கிறது புடிக்கு அவுங்க எப்பயாவ்து செஞ்சாலு கொஞ்சொ நல்லா செய்வாங்க என்னயோட
ஓகே ஓகே அவுங்களோட ஸ்பெஷல் சமையல்னா என்னான் சொல்லுவீங்க
அவுங்க வந்து பெரும்பாலு‌வந்து இந்த அசைவ சாப்பாடு இதெல்லாந்தா சமைப்பாங்க
ஓகே
சிக்கன் சுக்கா சிக்கன் கொழம்பு கிரேவி அந்த மாதிரி மட்டன் எல்லாமே அந்த ம முட்ட எல்லாமே கொஞ்ச நல்லா சமைப்பாங்க
ஓகே ஓகே அந்த சிக்கன் ம சுக்கான் சொன்னீங்கள்ல அத எப்புடி செய்றது
புரியல
இந்த சிக்கன் சுக்கா சொல்றீங்கல்ல மட்டன் சுக்கா சிக்கன் சுக்கான்லா சொல்றாங்கள்ல ஆ அது எப்டி செய்றதுன் உங்ளுக் தெரியுங்ளா?
ஆ அது தெரியு அது வந்து எப்டின்னா அது ஒன்னு ரொம்ப கஷ்டொ இல்ல நம்ம சிக்கன் கொழம்பு இதெல்லா செய்றத விட அது கொஞ்ச ஈஸிதா நம்ம எண்ணெய்ல வந்துட்டு இந்த பெரிய வெங்காய இருக்குல்ல அத வந்து நல்லா பொன்னிறமா அப்டி கலர் வந்து அப்டி கொஞ்ச லை ட்டு பிளாக் கலர் மாதிரி வர அளவுக்கு நல்லா வறுத்துர்ணு எண்ண ஊத்தி நல்லா வறுத்தெடுத்துட்டு அந்த சிக்கன்ல வந்து கொஞ்சமா தயிரு அந்த வறுத்த வந்த ‌பம் இது பச்ச இது இருக்குல வெங்காயம் பெரிய வெங்காயம் அதுக்கப்றோ கொஞ்சோ அந்த மாதிரி மசாலா ஐட்டங்கள் எல்லா போடுவோம்ல இந்த கர மசாலா சிக்கன் சிக்ஸ்டி பைவ் பொடி எந்த மாதிரி நம்ம நார்மலா சே சேக்கிற மசாலாலாம் இருக்குல்ல தனிமிளகா தூள் மஞ்ச தூள் இதெல்லாமே போட்டு ஒரு நம்ம பொறிக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோல
ஆ
அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிக்கணும் வச்சிட்டு மறுபடியும் கடாயில கொஞ்சமா ஒரு குளி கரண்டிய அளவுக்கு எண்ணெயத்த ஊற்றிட்டு பெரும்பாலும் இத வந்து கடலை எண்ணெய்ல செஞ்சாங்கன்னா கொஞ்சோ நல்லா இருக்கும்
ஓகே
கொஞ்சம் கூட இருக்கும் மறுபடியும் எண்ணெய ஊற்றிட்டு அதில கொஞ்சம் ஒரு கைய அளவுக்கு வெங்காயம் வெட்டி போட்டுட்டு அதில் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம்ல அரைச்சி அந்த பேஸ்ட்டோடு சேர்த்து அந்த சிக்கனையும் உள்ள போட்டுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக நம்ம கொழம்பு வேக வைப்போம்ல நம்ம வந்து வேக வச்சு கொஞ்சோ அடி பிடிக்காம கொஞ்சம் பாத்துக்கணும் இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமா சேர்கோம் மற்றபடி டேஸ்ட் சூப்பரா இருக்கும்
ஓ செரி செரி செரி அ நீங்க இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டா ஆ ஹோட்டல்ல போய் எப்போ சாப்பிட போயிருந்தீங்க
இதுக்கு முன்னாடினா லாஸ்ட்டா எங்களோட ஆ கல்யாண திருமண நாளுக்கு போயிருந்தோம்
அ ஓகே ஓகே
மத்தபடி எப்பயாது இந்த அந்த மாரி தா ஏதாது ஒரு விசேஷமா ஏதாது ஒரு நாள் வரும் நம்மளுக்கு ஒரு மெம்மரியா இருக்கணும் அப்டிங்கிறதுக்காக போறது ஆமா
இங்க எங்க ஊர் சைடுல இந்த தாபான்னு சொல்லுவாங்க அங்க அந்த ரொட்டின்னு சொல்லுவங்க அது நல்லா இருக்கும் இது நாங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ஃபேமிலியா ஏதாது ஒரு வீக்கெண்டு எல்லாரு ஒரு கேதர் ஆகும் போது அப்டியே போவோம் ஆ நாங்களே சிக்கன் எடுத்து குடுத்து திங்ஸ் எல்லா பொருள் எல்லா வாங்கி குடுத்துடுவோம் அங்க சமைச்சி
செரி செரி
சமைச்சி தர வரைக்கும் வெயிட் பண்ணுவோ அந்த வெயிட் பண்ற டைம்ல இங் க உக்காந்து ஏதாது காமெடி பண்ணி ட்டு ஏதாது சின்ன சின்ன கேம்ஸ் மாதிரி இன்டோர் கேம்ஸ் மாதிரி வெளையாடிட்டு ஃபன் பண்ணிட்டு அத் ஜாலியா இருக்
செரி செரி நம்ம எடுத்துக் குடுக்குற பொருள அவுங்களே சமைச்சி குடுத்துருவாங்க
ஆமா ஆமா அவுங்க நம்ம இந்த ஃபண் பண்ணி பிள்ளைங்களோடெல்லாம் சேர்ந்து எல்லா வெளையாடிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்க செஞ்சு கொண்டு வந்து தருவாங்க அந்த சுட சுட வாசனையோட சாப்பிட்றதுக்கு எல்லாருமா சேர்ந்து உக்காந்தப்படி ஒரு ரெண்டு மூணு டேபிள் வரிசையா போட் டு அதுல சாப்பிடுவோ ஒவ்வொருத்தருங்கள ஒருத் தங்கல கலாய்ச்சிக்கிட்டு
ஆ செரி செரி செரி அது நல்லாருக் கு
ஆமா ஆமா
அது எல்லாருமே இருந்து இப்டி வீட்ல வந்து மொத்தமா சமச்சு சாப்ட்டோம்னா வேல செஞ்ச மாதிரி இருக் கு‌ வர ஃபிரண்ட்ஸு கூட டைம் ஸ்பென் பண்ண மாரி இருக்காது
ஆமாமா
இதுன்னா நம்மளுக்கு ஒருத்தங்க சமச்சு தர மாதிரியு இருக்கு நம்ம என்ஜாய்மெண்ட் பண்ண மாரியு இருக்கு
ஆமா நம்ம நெனச்ச டேஸ்ட்டு ஓ இங்க எங்க ஊர் சைட்ல அது கொஞ்ச இருக்குது அது நல்லாருக்கு அது கொஞ்ச இருட்டிடுமா அதுக்கப் ற அந்த எல்லாரு மா சேந்து கலாச்சிட்டு நல்லா வெளயாடிட்டு அப்டி வீட்டுக்கு வந்துட்டு ஒரு குட்டி தூக்க போட்டா சூப்பரா இருக்கு
ஆ செரி செரி செ
ந ம் செரி நீங்களு இப்டி எதா ஒன்னு ட்ரை பண்லா இந்த தாபால்லாம் போனா நம்ம வீட்ல சமக்கிற மாதிரியே இருக்கு என்‌ ஏனா பொருளெல்லா நம்மளே வாங்கி குடு த்துர்றோ இல்லிங்லா
ஆமா
ஆ அதுனால
அப்போ அதுல வந்து இந்த அஜினாமோட்டொ அந்த இதுலா சேக்குறதுக்கு வாய் பில்ல
ஆமா சேக்காதீங்கன் சொன்னாலு சேக்க மாட்டாங்க அதுல நாங்க பரோட்டா அந்த மாதிரிலா ஆமா அந்த பரோட்டா அ ந்த மாரில்லா வாங்குறதுக் பதிலா இந்த சுக்கா ரொட்டின் எண்ணயே சேக்காம ரொட் டி மாரி போட்டா சுட்டு எடுப்பாங்கல்ல நெருப்புல அந்த மாதிரி இருக்கு ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதுங்ளா ஆ செரி பாய்